ஹலோ கேக்குதா
ஆ எப்பிடி ந்
ஆஹ் நல்லா இருக் என்னங்
சேரி சேரி
கால் பண்ணிருக்க
அதுதே ரொம்ப நாளாச்சு உன்கிட்ட பேசி கிட்டத்தட்ட ஒரு மாசோ இருக்கும்ல்ல ஆஹ் அடுத் அதா ஒனக் கால் பண்ணேன் உம் ம் ஃப்ரீ தா இப் இப்பதான் வெள்ள கடைக்கு பேய்ட்டு வந்த ரெண்டு பேரு போய்ட்டு ஆமா கொஞ்சோ இந்த சம்மர்க்கு கொழந்தைக்கு போடறதுக்கு ஏத்த மாதிரி டிஷர்ட் பேண்ட் ட்ரௌசர் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. மோஸ் லி ஆன்லைன்ல தான் போடு வே
ஆ
சரி நேர்ல போய் பாத்துக்கலாம் ஆத்த தொட்டு பாத்து வாங்கலாம். அவங்க ரொம்ப லைட்டா அந்த கிளாத் வந்து கொஞ்சோ ஒரு மாதிரி ந நறநறன்றதனா கூட போட மாட்டாங்க ஆ போட மாட்டறாங்க அதனால சரி போய் பார்த்து நல்லா காட் டென்லாம் வாங்கி டுமே இப்பதான் எல்லாமே ஆன்லைனா வந்துச்சு ஆன் ரைட்டு ஓ கே தான் ஓகே.
ஆன்லைன் விட கம்மியா அதிகமா இருக்கா -
நம்ம வந்து இப்ப ஆன்லைன்ல வாங்குறோ எப்டனா ஒரு ஒரு ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணிச்சிருப்போம். என்னங்கற பட் நேர்ல போனா நம்ம பிக்ஸ் பண்ணாலும் அதுக்கு மேலதா நா
ஆமா கரைட்டு ஏன்னா நிறைய கலெசன்ல்லாம் இருக்கும். அது வாங்கணும் இது வாங்கணும்னு தோணும்.
ஆமா அந்த மாரி தோணும் இப்பதான் எல்லாமே ஆ ஆன்லைனா இரு சின்னங்கற ஃபுல்லா புல்லு ஆன்லைன் தான்
டின் கூட நான் ஜெப்டோல போட்டுபேன்.
உம் நானும் அதேதான் அந்த ஜெப்டோ, ப்ளிங்கிட்டு ன்னு ஒரு மாரி ஒரு அஞ்சாறு இது இருக்கு பாத்தியா அதுலதான் மாத்தி மாத்தி மாத்தி நானும் போட்டு வெளில போறதே கிடையாது சரி நானே என்னன்னா ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளேயே இரு கோன்ல எதுவார்
ஆமா போர் அச்சிரோம்.
கொஞ்சோ ரிலாக்ஸா இருக்கணும்ன்றதுக்காக தான் நானும் வெள்ளன்
ஓகே ஓகே இன்னைக்கு எப்படி இருக்கு வெயில்ல
சரியான வெயல ஏ கேக்குற போணுன்ற மாதிரி தா ஆயிடுச்சு அ போய ப்றோ ஜூஸ் எல்லா குடிச்சுட்டு. ரெண்டு பேரும் போனோம் பைக் உஹம் போயிட்ட அப்புறம் குழந்தைக்கு என்ன வாங்கணுமா எல்லாம் வாங்கிட்டு.
ஆஃபர் ஆஃபர் எல்லா போடலையா?
ஆஃபர் அவங்க போன மந்த்தோட முடிஞ்சு ஆமா எல்லாம் இனிமே அடுத்த
உம் அப்படியா ஓகே.
எல்லாமே ஆன்லைன்ன்றதுனால நா ரொம்ப போறதில்ல. நா மோஸ்ட்லி எல்லாமே ஆன்லைன்லதா ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே வாங்குவ.
அ அது புடிக்கலன்னா கூட நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலா ஆன்லைன்ல.
கரெக்ட் அததான் சொல்றே அதுல அதுல பிளஸு இருக்கு. க்கு மைனஸு இருக்கு என்னங்கற ஆஹ் அதனால எல்லாமே டக்கு இப்போ அ குரோசரில்லா போட்டோன்னால டென் மினிட்ஸ் டூ பை டென் மினிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. என்னங்க? அந்த மாதிரி நமக்கு நல்ல பண்ணம் நாங்க வெளில போனதான் காலையில ஒரு ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்ட இருக்கும்ச்ச மணிய பாரு இப்போதான் நாங்க வர்றோம் அதே நம்ம ஆன்லைன்ல போட்டொ பாண்ணா
ஆமா.
சீக்கிரமா வந்துருது. என்ன சொல்லணு இந்த ட்ரெஸ்ஸு கூட ம் ஆக்சுவலா இப்போ டைம் ஆகு நம்ம ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணி போவோ அங்க நடக்கற பட்ஜெட் வேறையா இருக்கு பட் இதுலன்னா இதுக்குள்ளே எடுத்தலாம் இப்போ ட்ரெஸ் எல்லாம் கூட ஆஹ குய்ல வந்துருச்சு தெரியுமா?
தெரியாதே எதுல
டூ ஹாஸ்லெல்லாம் வருது ஒரு சில ஆப்ல நீ பாரு நா சொல்றே உனக்கு அப்றோ நா எடுத்துன் வானு சொல்றே டூ ஹவர்ஸ்ல வந்துருது எல்லாமே நார்மலா நம்ம எப்பவு யூஸ் பண்ற மாரிதான்
கே ஓகே நீ போட்டு இருக்கியா ஆடரு?
போட்ருக் கே நெறைய தடவ போட்ருக்கே செரி உண்ம வெளில போய் வாங்லே கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கும் ஓ அவுங்ளுக்கு இன்னிக்கி ரெஸ்டு
ம் ஓகே ஓகே
நானும் சொல்லிட்டேயிருந்தேன்
நீ ஒண்ணும் வாங்லையா உனக்காக
நம்ம எப்டி வாங்காம இருப் போவமா அப்டிய எனக்கு ரெண்டு மூணு டீஷர்ட் எடுத்துட் தான் வந்தே டீஷட்டு அப்ரோ ஆ உங்க நம்மகே நம்ம போனுச் புடிச்சிட் டோன்னா அவங்க விட மாட்டான்னு தெரியும்ல்ல? வாங்கமு விடமாட் தன்டே அத்னால ரிண்டுஸ் போட்டு டீஷட் எல்லா வாங்கிட ப்தா வந்த கொழந்தைக்கி க்யுவாங் வன அவுங்களுக் மட்டு ஒன்னு வேணான் சொல்லிட்டாங்க
ஆ நீவ் நீ வாங்கி குட்த்ததுனால
ஆம் வணக் கேட்டதுக்கு அவுங்க வேண்டா இருக்குற ட்ரெஸ் போது அப்புடின் சொல்லிட்டாங்க
ஓகே ஓகே ஆமா அவுங்க அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க அவ்ங்களுக்காக ல்ல ஆமா ஆமா ஆமா செலவ் பண்ண மாட்டாங்க நம்ளக்காக தா நாங்க தா வாங்கி குடுக்குணு எப்ப ஆச்சு
ம் நாந்தா மோசு
சந்தோஷமா ஆமா
மோஸ் நான் தான் உங்களுக்கு எடுக்கிறது
நானு அப்டிதா பண்ணுவே ஏச்ச ஃபெஷ்ட்டிவெல்லு பட்டேலா நா எட்த்து குட்த்துருப்பே சந்தோஷ்மா போட்டுப்பாங்க ம் ம்
பொய்மே அவுங்க வந்து அப்ப ஏன் அவங்களோட போகும்போது ஏன் அவங்களுக்கு வீட்டுக்காக வீட் இதுக்காகனு சொல்லிட்டு நமக்காக வி ம் மாரி இல்ல ஆன்லைன் ஆன்லைன் ஆன்லைன்டு எல்லாமே ஆன்லைன் ஆன்லைன்ல எல்லாமே பழகிட்டோம் ஒன்னு விடாம பாரன் எல்லாமே ஆன்லைன் எதுக்குமே நம்ம கடைக் போணும்ங்கிற ஒரு இதுவே இல்ல ஆ ஆமா ஆமா இப்போ நம்மளா ச்சு ஒகேங்களா எடைல முன்னாடி எல்லா சின்னப் போய் கடையில அதிகமா வாங்கிட்டு இப்பதான் ஆனா இப்ப வளர்ற பிள்ளைகளோட நிலைமைைய நினைச்சுப்பாரு கமே தெரியாம வளருவாங்க உம் வெளி உலகம் தெரியாது இருந்துட்டு வீட்டுக்குள்ளேயே
ஆமா லேசி லேசியாயிருவாங்க
ரொம்ப லேசி அப்படி தான் இருக்காங்க ம் அதனாலதான் செரி ஓகே
வெளியே விளையாட கூட அனுப்பனும் அவங்கள பசங்கல போன்லயே விளாடிட்டு
ஃபோனு ஃபோனு ஃபோனு டிவி இதுதா ரொட்டீனா நடக்குது அது இப்ப சம்மர் ஹாலிடே வெரையா சொல்லவா வேணு மொபைல் தா உம். என்ன சொன்னாலு
ப்பாங்க போன்ல அந்த யூடியூப்ல காட்டூன் ஹ உம்
மா அந்த மாதிரிதா பாப் வாங்க இவங்க டாடி என்ன பண்ணிட்டு க்காங்கன்னா இவ்ங்க என்ன பண்ணிருக்காங்க பேரண்ட் கண்ட்ரோல் மாரி போட்டுக் கொடுத்துருக்காங்க சோ அவுங்க அவுங்க குறிப்பிட்ட சேனல்ஸ் மட்டுதா அவங்களுக்கு தெரியிற மாதிரி
ஓகே ஓகே அப்டி ஒரு ஆப்ஷன் இருக்கா?
சரி இருக்
உஹ்ம் இப்பதா தெரியுது உம்.
பாக்குறாங்கன்றத உங்களுக்கு எல்லாமே
ஓகே ஓகே.
இது வேண்டா அப்படின்னா அது அது அவுங்ளே இது மாரி வரக்கூடாது சஜஷன் வரக்கூடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கங்க இது
அது நல்லதுதா சேஃப்ட்டி தா.
நல்லதா இருந்தாலும் கண்ணு என்னா ஆகறது.
ஆமா ஆமா அதுவு கரெக்ட் தா அது ஸ்டாரிங்ல இருந்து நாங்க தானே ஹேபிட் பண்றோ அவங்களுக்கு. ல சஹ ஆமா சாப்பாடு சாப்பாடுலன்னா சர் இந்தாப்பா போன் பாருனு நா நாங்க தான் அவங்கள கெடுக்குறோம்.
நம்ம தா கெடுக்குறோ அப்டே ஃபோன் பாத்துட்டு அவுங்களு மெய் மறந்து ஆ வாங்கிடுவாங்க.
ஆமா ஆமா.
அவங்களு ஃபோன் பாத்துட்டு அவங்க கே பிரியமா சாப் போய்டு சாப்பிடறது சரி நம்மளும் சரி புல்ல சாப்புட்
ம், ஆமா அதுகப்புறமாதா தெரியுது அது தப்புன்னு, இந்த ஆமா
சீக்கிரமா இப்பல்லா சீக்கிரமாவே கிளாஸ் போட ஆரம்பிஸ்டாங்க பாத்தியா. கொழந்தைங்கல்லா ஆறு கிளாஸ்
ம், ம் ஆமா. குட்டி குட்டி பசங்கலல்லா போட்டுட்டுருப்பாங்க நா பாப்பே.
ம், ம். அதுலயு வந்து நமக்
ம், நாலா ஒரு எயித்து, நைன்த்து, படிக்கு போது தா டச் போனே வந்துச்சு எங்க அம்மாக்கே.
கரெக்டு அந்த மாரிதா
ப்போதா வாட்ஸ்சப்பு இதெல்லா யூஸ் பண்ணும்
அதேதா நானு அந்த வந்து அந்த டைமிங்ல தா நம் வந்து டைமிங்லதா ஒரு நைன்த்து படிக்கும்போது இந்த மாரி டைமிங் ஓ நமக்கு நம்மப் யாராரோ வச்சிருபாங்க, ம் இல்லல்ல அதுவே வந்து அதுவே வந்து யாராவதுதா வச்சிருப்பாங்க.
ஆமா.
எல்லாருக்கிட் ஆண்ட்ராய்டு இருக்காது இருக்காது, ம் இப்போ பாத்தின்னா வீட்டுக்கு வீடு ஹய் ஃபோ ஃபோன் லெவல்ல போயிடுச்சு, ம் ஆஹ, ஒரு வீட்டுல நாலு பேருனா மூணு குறஞ்சது இருக்கு. அப்படி ஒரு இதுல வந்துட்டோ.
ம்.
அது சின்ன சின்ன பேபிஸ்கல்லா வந்து பாத்தீன்னா தனியா மொப் மொபைலு தனியா டேப்பு
ஆமா, ம் என்டர்டென்மெண்ட்காக குடுத் - குடுத்துறாங்க.
ஆஹ், நம்மள தொல்லப்படுத்த கூடாது அப்டின் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மாறி வாங்கி குடுத் தொர்றாங்க தனியா அத பாத்துட்டு இன்னொரு பிள்ளைங்க பாத்து அடம்புடிக்கிறது.
ஆமா.
இதுதா நடக்குது. ம். அது தா சரி நானு உனக்கு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சி கால்
உம் இப்போ எவ்ளோ, ஆயிட்சு பட்ஜெட்டு் ஷாப்பிங் போய்.
அது ஆயிடுச்சு எப்டி பாத்தாலு ஒரு
ம் அப்பா ம் நீ எவ்ளோ பிளான் பண்ணி போன.
நம்ம ஆன்லைன்லே பாத்தம்னா, தௌசண்ட் ருபீஸ்கே போர்டூஃபை டிரெஸ்சு. காம்போல கிடைச்சிருக்கு குழந்தைக்கி, குழந்தைங்கி அவன் அதோட முடிச்சிருக்கல நீ போனதுனாலதானே, எனக்கு பாக்குற மாரி இருந்தது. அது இல்லாம ஜூஸ் தனியா குடிச்சோ என்ன ஆ ம் ஆனா வெள்ள போகும்போது, அது எப்டி குடிக்கம இருக்க முடியு, ரெண்டு பேரு ஜூஸ் குடிச்டோ, அப்புற வர வழியில ஒரு இடத்துல நா அடிச் போகனு புரூட்ஸ் எல்லா வேற வீட்டுலே தீந்துருச்சு பெட் பெட்ரோலுக்கு சொல்லு எவ்ளோ வரு கணக்கே இல்ல ஆயிருக்கு எல்லா சேத்து, ஒரு ஃபோர் கிட்ட வந்திருக் போயிருக்கு தெரிஞ்சி ம் ம்
அஹ்
ஆமா அதெல்லா பாத்தோனா அதெல்லா பாத்தோனா நம்ம என்ஜாய் முடியாது அப்புடின்டு இது பண்றதில்லே. உம் செரி பாரு எனக் கால் பண்ணு சரியா ம்ம் ஓகே பாய் வைக்கிறே.
ஆஹ் பாய்